ம் கேக்குதா லைன் கரெக்
ஆ கேக்குது பிரதீபா
பக்கத்து வீட்டு பையன் வன்ட்டான் என் பையன் கூட வெளாய்ட்றக்கு அம்ச்சு உட்டுட்டே இப்போ சொல்றான் அ அவ இல்ல ஐயோ அவன்தா எச்ச இப்போ நா இருக்கவு அமைதியா இருங்கடானா இருக்குறானுங்க அவன் இருந்தானா நடக்காத காரியோ
ப
அதுனாலதா போ சொல்லிட்டே இவுங்களாது கொஞ்ச பே மெரட்னனா கம்முண்ணு இருந்துர்வான் அப்டியே ஆஃப் ஆய்ர்வான் ஆ அவன் கேக்கவே மாட்டான்
ம்
அப்ப அவன்ப்ப அவுங்க அம்மாக்கு கொழந்த பொறந்துருக்குது இப்பதா குட்டி பாப்பா அஞ்சு நாள் கூட ஆகல அது ஏல்ரெடி சொல்லிர்ப்பேன் நெனைக்கிற ம் வன்ட்டாங் வன்
அங்கெல்லா போலயா அம்மா வீட்டுக்கு இங்க வந்துட்டாங்குளா
இல்ல இல்ல அந்த பொண்ணுதா பாத்துக்குதே
ம் அவங்ளே
கொஞ்ச நாள் இருந்தாங்க வீட்டுக்கு வந்து ஒரு வார இருந்தாங்க அவ்ங் அம்மா
ம்
ஆனா இப்ப காணோ நானே யோச்சே என்னடா யாருமே இல்ல அவ்ங்மா மாமியார் இருக்கு
ட்டு
இந்தா செரி சாப்பாடாக்குணு அ கொழந்த இர்ந்தாலே தெரியும்ல வேல ஜாஸ்தியா இருக்கு
ம்மா
தூங்கவே உட மாட்டாங்க அதுவு சாப்பாடு வேற அது இதுன் சென் செஞ் சாப்புட்டே இருக்கணு
ம்
அதுனால பாப்பு மேனேஜ் பண்ணிக்குதாட்டுக்கு பரவால அவ்ங் வீட்டுக்கார் காலேயே வேலைக் பேய்ர்வாரு எட்டு மணிக்கே
ம் அவுங்க தனியா இருந்து சமாளிக்கணு ரெண்டு பேத்தியு பையன் ஸ்கூல் போறானா
ஆமா இப்ப செகண்ட் ஸ்டாண்டர் போராரு போ
ம்
அவ்ங் வந்தாலே சவுன்ட்வுட அரம்மிச்சுருவான்ங்க ஆமா இப்ப ஏன் பையனுக்கு செட்டு பெரிய பைனுக் செட்டு என் பையன் மூணாவது அவன் பக்கத்து வீட்டு பையன் ரெண்டாவது
ம் பரவால்ல ரெண் டு வய்சு ரெண்டாவ்து போறானா கொஞ்சோ தெரி விவரோ தெருஞ்ச பைனாதா இருப்பான்
ம் மீசோலலா ஆட்ரு பண்ணுவியா
ஆ
இப்போ மீசோ இது மாரி ஃப்ளிப்காடு யூஸ் பண்றவுங்குளுக்கு இன்னொன் வந்துருக்கிது பாத்தியா
என்ன சொல்லுங்க
ம் இன்னொரு ஆப் வந்திருக்குது
எது
ஆ இரு அப்டியே ம் அப்ப பாத்தா பாத்ஸ் சொல்ற அது நேம்மு எமோ லாஸ்ட்ல என்மோ கேஸ் கரோவா கேஸ் கர் கரோ அப்டிங்ற மாரி ஒரு ஆஃப்னு நெனைக்ற அதுல வந்து எல்லா ஆ பிலியு நம்ம பர்ச்சஸ் பண்ணிக்லா
ம்
அந்த மாரி ஆப்ஷன் ஆ அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிருவாங்க அது போக அ கிஃப்ட் காடா இன்னொன்னு இன்ன இன்னொரு ஆப்சட்ல எதுமோ அமௌண்ட் நம்ளுக்கு சேரு
ம்
எதுக்குட பவுட்ரு இப்டி கொட்டி வச்ருக்கா வீட்டு பூரா பவுட்ரு கொட்டிவச்சிருக்கானுங்க
ம் நெறைய வேஸ்ட் பண்ணிட்டானுங்க ம்
ம் வந் பாக்றே ஃபுல்லா பவுட்ரு அப்லியே வந்து சொல்லிட்டு தா போனா என்கிட்ட நீ அங்க வந்து பாரு என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு அப்டின்னு
ம்
பாரு கொஞ்ஜ நேரோ தான இருந்த இந்த ரூம்ல
ஆமா ஒடனே இங் வேலய காட்டிட்டாங்க
ம்
இவிங்கள தனியா வுட்டவே இப்டித்தா
ஆமா கொஞ்ஜ நேரொதா கொஞ்ஜ நேரொ கழிச்சு அவ்ளோதா வி வீட மட்டு கூட்டு உக்காந்து பேஹ எடுக்க சொல்ருவே பேஹ எடுத்து படிக்க வச்சுட்டு
ம்
கொஞ்ஜ நேரொ கழிச்சி தூங்குட்டு இல்லின்னா இவனுங்ல சமாளிக்க பெட் இப்ப தான பெட் எவ்ளோ க்ளீன் னாப் பண்ணிட்டு போன வந்து இப்போ பால் குடிக்ற புட்டி அப்ரோ வெளையாட்டு பொருளு இவங்க அப்பா அ பை ப்பு வச்ருக்காரு அதெல்லா அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லா எடுத் போட்டு அதெல்லா கொண்டு போய் பெட்லல்லா போட்டு வச்சிருக்குது எப்டியாவது வந்து நம்ம வேல வந்து இருந்துகிட்டே இருக்கு வேல இல்லாம இருக்றக்லா வாய்ப் பே இல்ல இவங்கலல்லா வச்சுக்கிட்டு
ஆமா ஆமா ரொம்போ கஷ்டொ இப்ப ம் ஸ் போன தெரியு கியாது
ம் இன்னொருத்தரு எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சவரு தம்பிய பாக்க வந்திருந்தாங்ளா அவுங்க தேங்கா நெறைய கொண்டு வந்திருக்காங்க வீட்டுக்கு
அஹ்
நா மோஸ்லி தேங்காவே யூஸ் பண்ண மாட்டே ஆனா நெறைய தேங்கா இருக்கு என்ன பண்றதுன் தெரில வந்து நால் நாள் வேற ஆச்சு
ம்
ஒரு ஏதாவது ஒண்ணு பண்ணி சீக்கிரம் முடிக்கணு பால் தேங்கா பால் நல்லா இருக்கு
ஆமா தேங்கா பால் நல்ல இருக்கு
ம் ம் அதா டெய்லி இல்லீன்னா சாய்ந்தரோ சாயந்தரோ ஒரு டம்ளர் குடுத்து
ம்
காலி பண்ணோனுமாட்டு இருக்கு தேங்க அது யூஸ் பண்ணிட்டே இருந்தா தெரியாது பொரியலுக்கு எ துக்குமே எ அது எங்க வீட்டுக்காருக்கு எதுலுமே தேங்காவே யூஸ் பண்ண கூடாது
ஆமா
கொழம்புல தேங்கா சட்னியும் புடிக்காது
ம்
பொரியலுக்கு கூட தேங்கா போடக்க கூடாது வந்துநிக்கோ அதனாலே பழகியாச்சா
ம்
அத தேங்கா வெச்சுகிட்டு நம்ம என்னடா பண்றது அஞ்சு ஆறுக்காய் இருக்குமாட்டுக்கு தோட்டத்துக்காரங்கள எடுக்கறதுனால எடுத்துட்டு வன்டாயிங்க ம்
பரவால்ல ரொம்ப நாளைக்கு ம் ரொம்ப நாளைக்கு யூஸா இருக்கும்
ஆமா அதா கெட்டு போயிருதுல்ல போன் டைம் இப்டித்தா கரெக்டா நா ஆஸ்பத்திரிக்கி நீ தம்பிய கூட்டிட்டு போறக்கு முன்னாடி இதே மாரி நறைய தேங்க் கெடைச்சிச்சு எங்க அண்ணியோட அம்மா வந்திருந்தாங்க பாக்குறக்கு அவுங்க அப்படித்தா அவுங்க வீட்டுல இருக்கற தோ அவுகளு வெச்சிருக்காங்க தென்ன மரோல்லா இருக்கு இங்கவு அது ஒரு இருவது இருவத்தஞ்சி எடுத்துட்டு வன்டாங்க அப்புறோ அதுல எனக்கு ஒரு எட்டு காய் பக்கோ குடுத்துச்சி இ என்ன பண்றது நானு பக்கத்துல ஒரு அண்ணா ஒரு முப்பரூபா குடுத்து அவுங்கள எல்லா கொஞ்ச கொஞ்சோ மட் மட்டைய எடுத்து குடுங்கன்னா அவர் எடுத்து குடுத்தாரு என்ன பண்றதுனே தெரியல பக்கத்துல மல்லிகக் கடையில குடுத்து காசு வாங்கிட்டே வீட்ல இருக்க முடியாது நானு கிளம்பறதாச்சி ஆஸ்பத்திரிக்கி அ அப் வெச்சிட்டு நா வர்றதே ஒரு வார்
அப்டியாவது பண்ணலா
ம் ம் அப்படிதா பண்ணே அப்புறோ பப்பாளி பழோ இருந்ததா அது ஒரு ரெண்டு அப்புறோ இருக்குற அந்த எட்டு தேங்கா அதையு போயி குடுத்துட்டு காசே வாங்கிட்டு வன்டே கம்முனு
சேரி உடு இந்த மாரி இருந்த நெறைய யூஸ்
ஆமா இவரு என்ன இது செவ்வாழ பழோ நேந்தர பழோ அப்புறோ இன்னொரு பழோ ஒன்னு குட்டியா இருக்குமாக்கு அது நல்லா டேஸ்டா இருக்கு நறைய கொண்டு வரே தேன் வாழை இல்ல அது எனக் தெரியு அது இன்னிக்குட்டியா இருக்கு ஆனா இது வந்து அதோட இன்னி கொஞ்சோ பெருசா இருந்துச்சி நம்ம பூவும்பழோ சைஸ்ல
ம்
ஆ நல்லா வெள்ள கலர்ல இருக்கு பழோ அ நல்லா இருஞ்சி சூப் சூப்பரா நறைய நறையா கொண்டு வருவோ கொஞ்சமல்லா கொண்டு வராது ஒரு அர சாக்கு
ம்
அந்த மாரி கொண்டு வரு எப்பமே எங்க வீட்டில பாத்தினா பழோ இல்லாத நாளே இருக்காது அந்த மா மாரி இருக்கு
வாழப்பழோ
கா பப்பாளி இந்த மாரி பழோ ஒரு டைம் என்னன்னா பலாப்பழோ பலா பழோ முழுசா எடுத்துட்டு வந்திருந்துச்சி ம் தோட்டத்துல எங்கேயாது ஃப்ரெண்டு புடிச்சி வெச்சிச்சான்னு தெரியல
அ
இந்த மாரி ஐட்டம் எல்லா கெடச்சிருது
பரவால்னா இது
ஆமா செவ்வாழ பழம்லா எவ்ளோ காசு
ம் யாரு இப்ப எல்லா வந்து இப்டி குடுப்பாங்க
ஃப்ரெண்டு
உ அத்தா ஃப்ரெண்டா ம் அப்ப ஃப்ரெண்டா இருக்றனாலதா குடு க்றாங்க மத்தவிங்லா ஊஹூ
ம்
சேர் கொஞ்ச காசு குடுத்துட்டு வாங்கிகோங்க அப்டின் தா சொல்லுவாங்க
ஆமா நா ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வரம் போ அடிக்கடி நம்ம ஒரு மாரி ஆயிரும்ல மூஞ்சில அடிச்ச மாரி நா அதுல ஒரு ஒரு டைம் அப்டிதா நல்லா பெரிய பெரிய நேந்திரங்காயி அந்த சிப்ஸ்க்கு எல்லா யூஸ் பண்ணுவாங் பாரு கெட்டியா பெருசா அது எ எக்ஸ்போர்ட் பண்றது சூப்பரா இருக்கு காய் அ அப்புற என்ன பண்ணே அதெல்லா அறுத்து போட்டு வெயில்ல காய வச்சு பவுடர் அரைச்சி அதுல கூழ் காச்சி குடுத்துட்ருந்தே இந்த வாழப்பழ பவுடர் குடுத் தா அதுல ஒடம்பு வரு அப்டின் சொல்வாங்கல்ல எங்க வந்துச்சி சுத் சுத்தமா வல்ல இப்ப எம்பைய கூட ஒரு ஃபோட்டே எடுத்து அனுச்சி விடுறே பாரு எலும்பா இருக்கா அது இப்ப ரொம்ப அநியாய இந்த நடுவுல ஒரு ரெண்டு மாசத்க்கு முன்னாடி டைஃபாய்டு ஃபீவர் ஒண்ணு வந்துச்சி அந்த ஃபீவர் வந்ததுக்கப்புற எம் பையனா நல்லா சாப்டுவா ஆனா அந்த ஃபி என் சாப்டுவானா நா மெரட்டிதா குடுக்கணு என்னால் மெரட்டியே குடுத் த்தாலுமே மடமடனு சாப்டுக்வா இந்த ரொம்ப நேர அடம்பறது வாய்ல வக்கிறது அந்த மார்லா இல்லாம சாப்ட்டுக்குவா ஆனா எத குடுத்தாலு சாப்ட்டுக்கு
வாய்ல வச்சிட்டு இருக்ற பிள்ளைங்ளதா சாப்ட வெக்கிறது கஷ்ட
ஆமா அதுக்கப்புற அந்த ஃபீவர் வந்ததுக்கப்புற சுத்தமா சாப்ட மாட்டாமா போய்ட்டா அப்டியே சேஞ்ச் ஆயிட்டா ஒண்ணுமே சாப்டாத கொழந்தைக எப்டி வேணா வேணா வேணான் சொல்லு திங்காது அடம்பிடி அழுகு ஒமட்டு வாந்தி எடுக்கு அந்த மாரி ஆயிதா இப்ப சுத்தமா ஒடம்பே போச்சு ஒ ஒ ஒடம்பே இல்ல
அப்றொ
ரண்டு எலும்பு கீழே ரண்டு எலும்பு இருக்குது அவ்ளதா
கஷ்டமா இருக்கு அப்டி இருந்தா
ஆமா அ தா என்ன பண்றதுனே எனக்கு தெரியில நானு அதையு செஞ்சுதா தந்துட்ருந்தே பாக்குமோது ரொம் ரொம்ப பொக்குனு இருக்குதா சேர்னு டெய்லி கம்பல்சரி முட்ட டெய்லியு குடுத்துட்ருந்தே கரெக்டா நேரத்துக் நேர எப்பவ்மே குடுக்குற சாப்பாடோட கொஞ்ச அதிகமா
ம் ஒரு ஸ்பூன் ரண்டு ஸ்பூன்
ஆ கொஞ்ச ஒ ஒரு கை ஒரு ரெண்டு கை எக்ஸ்ட்ரா அவ்னுக்கு வாயில ஊட்டி உடற மாரினு கொஞ்ச ஃபுல்லா கூட ஊட்டி வுட ட்ரை பண்ணே ஆனா எங்க தேறவே இல்ல அது இப்ப இந்த இந்த கையி வேற ஒடஞ்சு போச்சா
என்ன
ஆ அதனாலயே சுத்தமா சாப்பட மாட்டேன் ஆயிருச்சு நம்ம வலிக்கற பையனுக்கு வற் புறுத்தியு குடுக்க முடியாது ம் இப்ப சும்மாவே வயிறு வலியு வந்துருச்சு நேத்து டாக் ட்ரு அர இட்லி குடுமா போது அப்டிங்கறாரு
ஏ
அதா வாமிட் பண்றான்ல
ம்
வயிறு வலிக்குதுனு வாமிட் ப இப்ப காலைலியே பாரு காலையில ஏழ்ரைக்கென்னமோ ஏன்ச்சா எட்டு மணிக்கு இத்னோன்டு குட்டி தோச ஒண்ணு ஊத்தாப்பம் மாட்டோ செஞ்சு
ம்
அதுல சக்கரை போட்டு நல்லா ஊட்டி உட்டே அவ்ளோதா அதுப்புறோ ஒரு பத்து மணிக்கு மேலதா சும்மா இப்ப நம்ம சாப்ட்ற ஒரு ரெண்டு வாய் சாப்பாடு எப்டி இருக்கு அந்த சாப் பாடு தா அது இவனுக்கு தனியா காரமே இல்லாம ரச வச்சே ரச வச்சு அதுல ஆ அதுல நல்லா கரசிதா ஊட்டி உட்டே சாப்புட்லையே தர அவ்ளோதா என்ன பண்றது அப்புற உட்டுட்ட அப்புற இப்பதா கிரே ஜூஸ்ஸு அது எவ்ளான்ட்ருக்குற காட்டம்ப்ளர் நானு எ பெரிய பைய மட்டு நல்லா குடிச்சிட்டோ அவனுக்கு ஒரு கால் டம்ளர் மட்டு சரி குடுத்து பாக்லா அப்டின்ட்டு அது காட்டம்ளர் நல்லா குறிச்சிருச்சு
ம் சரி அப்ப அடுத்து